ஏ
ஆ நல்லா இருக்கே வணக்கம்
ம் வணக்கம் வணக்கம்
ம் சாப்டாச்சு நீங்க
ஆ நா இனிமே தாங்க சாப்புனோ
ஓ கே ஓ கே சாப்பாட பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
சாப்பாடை பத்தி என்ன நெனைக்கிறேன்னா சாப்பாடு தா நமக்கு எல்லாமே அப்புடின்ற மாரி நெனைக்கிறேங்க ஃபஸ்டேல அ சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா சாப்பாடுனா அவ்ளோவ் விருப்பலா இருக்காதுங்க ஏதோ கொடுக்குறாங்க அதுலயு கொஞ்சோ பிடிச்சது மட்டோ கொஞ்சோ அ சாப்டுட்டு போற மாரி இருந் சி அப்பொலா அவ்ளோவ் க வேலயெல்லா இருக்காது எதுவு இருக்காது வீட்லேயுஅவ்ளோவ் கூட்டிட்டு போ மாட்டாங்க அ வெளிலலா ஆ இப்ப பாத்தீங்கன்னா வெளியே போனாலே அவ்லோவ் கடை ம் ஃபர்ஸ்ட் எல்லா பாத்தீங்கன்னா நறைய நம்ப அத துணி கடையா இருக்கட்டும் இந்த பொருட்கள் விக்கிற கடையா இருக்கட்டும் அந்த மாதிரிதானே இருந்திச்சி இப்போ தெருக்கு தெரு அ சாப்பாடு கடைதா நறைய அதுவு ஃபேன்சியா ஒன்னொன்னு இது பண்ணி போட ஆரம்பிச்சுட்டாங்களா அதனால வெளிய போனாலே ஏதாச்சு வாங்கணு அப்பிடி சாப்புடனோ இப்பிடி சாப்புடனோ அப்புடின்ற மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட்
சி சிஸ்டர் அதாவது அந்த காலத்துலெல்லா இதுதா சாப்பாடுன்னு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம தட்டுல வெச்சிருவாங்க அப்பிடி இல்ல அப்புடின்னா நமக்கு ஏதாவது பெல்ட்டு சாட்ட இல்ல அம்மாட் ட்ட அடி இதோ மூணு வருசையில கைவசம் வச்சிருப்பாங்க சாப்புலனானு சாப்புலனானு நி கன்னத் ல வெச்சி இடிப்பாங்க சாப்டேதா ஆகனுன்னு ஆனா இப்போ நாம குழந்தைங்க அழுதுறோ பாவோ அப்புடின்னு சொல்லி அவுங்ளுக்கு கேக்குற பாஸ் ட்டு ஃபுட்டு எதா இருந்தாலு சேரி ஒடனே வாங்கி கொடுத்துறோமே தவர அதுல இருக்க வந்து நல்லதா நல்லது பாக்கு மாட்ட ஒரு நாள் தானே சாப்புட்டு போறாங்க அது நம்ம ஆனா நம்ம வீட்டுல அப்புடி கெடையாது இதுன்னா இதுதா நீ சாப்புனோ வேற வழி இல்ல அப்புடிங்கிற மாறிதானே ஒரு சூழலை கொண்டு வந்து நிறத்தி வெச்சி இருக்கு காலம் வந்து நம்ப அப்பா அம்மா காலம் வேற இப் நாம இருந்த காலம் வேற இப்ப இருக்க ஜென்ரேஷன் காலமே வேற இப்ப இதுமே வரவங்க எல்லாம் வெறும் மா மாத்திரையும் மட்டும் போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு
ஆமா கண்டிப்பாங்க அதாவது நம்ம அப்ப சாப்பிட்டதுக்கே நம்மளால ஒழுங்கா ஸ்ராங்க இருக் க்க முடியல எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஏன்னா நம்ப தாத்தா பாட்டியோட ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருந்துச்சு அதே சாப்பாடு தான் நா அவங்களோட ஸ்ராங்னஸ் ஒண்ணு இருந்துச்சு அதுல இருந்து அம்மா அப்பாவுக்கு பாக்கும்போது அவங்க இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாறி இருந்துச்சு ஸ்ராங்னஸ் இப்ப அம்மா வேல செய்யற அளவு கூட என்னால வேல செய்ய முடியல அந்த மாதிரிதான் என்னோட நிலைம இருக்குயாது அதே ஃபுட் தான் ஆ என்ன சொல்றது இப்போ அந்த நேரத்துல விளைஞ்ச காய்கறிகளோட ச த்தும் இப்ப இருக்கறதுன்னு கேட்டா வெறும் சக்க தான் இருக்கு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ மருந்து அடிச்சு அந்த வர அந்த பல காயில கூட அந்த அளவுக்கு சத்து இருக்கிற மாறியே தெரியல அந்த கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா அவ்வளோ மருந்து அடிச்சு இப்போ இப்பல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அதுக்கான சத்தே கிடைக்கும் அப்படின்ற மாறி ஆயிடு அததான் சொல்லலாம் இப்போ அதுல வேற பாஸ்ட்ஃபுட் எல்லாம் நிறைய வந்ததும் ம் நம்மளுக்கே அது பாக்க வந்து கவர்ச்சியா இருக்கு அதெல்லாம் பாத்தோனுமே ஓ இதை சாப் சாப்பலாம் அத சாப்பிடலாம் அப்படின்னும் போது அப்ப குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவல்ல
அததானே நம்ம எத பாத்து வளந்தாலுமே நம்மளுக்கே அது ஒரு க இது பாத்தோம் ஒரு கவர்ச்சி வரும் போது அவங்களுக்கும் சரி இந்த ஃபுட்டா நல்லா இருக்கே பாக்கவே நல்லா இருக்கே இப்ப சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாறி இருக்கு அப்பலா நான்
ஆ
அப்போ வந்து ஆமா சொல்லுங்க சொல்லுங்க அ அந்த காலத்துல எல்லாம் ஸ்வீட்டே எனக்கு அவ்வளோவா எடுக் பிடிக்காது எடுக்காது இப்ப பாத்தீங்கன்னா நானே ஸ்வீ்ட் நிறைய சாப்படுறே பாத்தீ ப பிரௌனி டிஃப்ரண்டா ஒன்னு செஞ்சு அந்த தேம்லல்லாம் நம்மளுக்கு பாயசம் கேசரி அந்த மாதிரி கொடுத்து பழகிருப்பாங்க ஸ்வீட்னா இதுதான் அப்டின்னு மிஞ்சு போனா அந்த பாதி டீயில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பன்னுவாங்க அந்த மாதிரி குடுத்து பழகிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்வீட்லயே பாத்தீங்கன்னா ஆ கேக்ல இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த டைம்ல எல்லாம் கேக் பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே ஒரே இதா கலர் மட்டு தா மாறி இருக்கு பாத்தீங்களா வெண்ணிலா ஃபிளேவரு பிஸ்தா ஃபிளேவரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் இந்த மூணு கேக்கு தா இருக் கு அந்த டைம்லல்லா பாத்தீங்கன்னா இப்ப அதுலயே வெரைட்டி வெரைட்டியா கொண்டு வரம்ச் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அது மாரி சொல்றே
ம் அது எல்லாமே நம்ம கண்ண பறைக்கிறது மனச பறிக்கிறதுக்கு தான இப்ப ஸ்கூல்லயே எடுத்துட்டன் வெச்சுக்கோங்களேன் நாம்ப எது குடுக்க மாட்டோ மத்த கொழந்தைகள் கொண்டு வருவாங்க அத பாத்துட்டு நம்ப அத கேப்பாங்க நாம அது சாப்பிட கூடாதுன்னா அவுங்க சாப்பறாங்க ஏ நாம சாப்பிட கூடாதா அப்டிங்கற ஒரு கேள்வி வரு நம்ம அவுங்க கிட்ட போய் அத குடுத்து விடாதீங்கன் சொல்ல முடியாது கொழந்த ஒரு நாள் தான கேக்குது அவங்களுக்காக எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்டே குடுக்குற மாரி தான இருக்கு அந்த காலத்துலல்லா ஸ்கூல்ல வந்து கம்பல்சரியா ஸ்நாக்ஸ் குடுத்துணுங்கிற ஒரு முரண்பாடே இல்லயே ஆனா இப்ப அப்டி குடுத்து தா ஆக ணு அப்டிங்கற ஒரு கம்பல்சரி எல்லார் இதுலயு எல்லா ஸ்கூல்லிமே இருக்குது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த காலத்துல வந் து நீங்க சொன்ன மாரி உண்மதா எனக்கு ரெண்டு லன்ச் பிரேக் வரு அதுல் ரெண்டு பிரேக்ல நம்ம ஒண்ணு பண்ண மாட்டோ நாலா சும்மாதா போவாங்க பிரேக்ல சும்மா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோ தண்ணிய குடிச்சிட்டு அங்கிக்கு இங்கிட்டுக்கு சுத்திட்டு வருவோ அதுதா லன்ச் பிரேக் ஆன பிரேக் டைம்னா அதுதா அப்டின்ற மாரி தா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பிரேக்கு அ ஸ்நாக்ஸ் குடுத்து அனுப்ப சொல்றாங்க அதுவு வந்து இப்டி தா குடுக்கணு அப்டி தா குடுக்கணுன்ற மாரியு ரூல்ஸு போட்றாங்க அந்த மாரி ஆயிடுச்சு
அந்த காலத்துலல்லா வந்து எப்டின்னா நம்ம அம்ப இருவத்தஞ்சு பைசா அவ எட்டனா இப்பெல்லா அதெலா எங்க இருக் குன் கூட அவுங்களுக்கெல்லா தெரியாது இப்பல்லா அவுங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஸ்நாக்குன் குடுத்தா பத்துருவா இருவ்துருவா அதுவே இத இவ்ளோ இத்தனூண்டு தறீங்ளா இது எங்க பத்த போகுதுன் கேப்பாங்க அவுங்க
ஆமா ஆமா கண்டிப்பாங்க அப்பெல்லா நாங்கல்லா ரெண்ட்ருபா தாங்க வாய்ண்ட்டு போவோ அது வரம் போது அந்த எதாச்சு ஒன்னு இந்த அ தேன் முட் டாய் அந்த மாரிலா ஸ்கூலுக்கு வெளிய வித்துட்ருப்பாங்கள அந்த மாரி எதாச்சு வாங்கறது இப்பல அந்த டைம்ல இந்த நா வந்து இந்த ரெண்ட்ருவா கொண்டு போயிட்டு என்ன வாங்குவன்னா இந்த மஞ்சிலா குடுப்பாங்க பாருங்க அந்த மாரி அததா தா வாய்ண்ட்டு சாப்
மம்மி டேடி சொல்றீங்க நீங்க சொல்றது மம்மி டாடி அது வந்து அ அப்டிதா இருக்குன் நெனைக்கிறே
ஆ நா மம்மி டாடி சொல்லல இந்த கம் அ சின்ன முட்டாய்லா இருக்கு ஆ அதா ரெண்ட்ருவா பேக் பாக்கெட் நீங்க சொல்றதது நா சொல்றது மஞ்ச்சு மஞ்ச்சு சாக்லேட்ருக்குல்ல ரெண்ட்ருவா பே பேக் ட்டு அந்த அ மஞ்சு சாக்லேட் வந்து இந்த ஆ ஃபை ருப்பீஸ் இப்போ வந்து ஃபை ருப்பீஸ் டென்ருப்பீ ஃபைருப்பீஸ் கூட இல்ல டென்ருபீஸ் ஆயிடுச்சு அந்த மஞ்ச் சக்லேட்லா அப்ப வந்து பை டூ டூ ருபீஸ்க்கு அந்த டேரி மில்கோட கொஞ்ச பெருசா
கொஞ்ச கொஞ்ச பெருசு கையளவு வருன்
ஆமா ஆமா அதுதா அப்பல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த போம்போது ஒரு ஒரு மஞ்சு வாங்கிட்டு அப்டியே கடிச்சு பிஸ் கெட் மாரிதான இருக்கு அப்டியே கடிச்சு கடிச்சு சாப்ட்டுக்கிட்டே போறது வரது ஸ்கூல் விட்டு வந்துகிட்டே இருப்போ அந்த மாதிரி அங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு அங்க போய் வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே வருவோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போ
ஆனா ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து வெளியே வந்து பாட்டி உ க்காந்திருப்பாங்க மாங்காவா ஒரு சின்ன சின்ன வந்து திணி ஐட்டமா வச்சிருப்பாங்க இப்ப காசு இல்லான நாளைக்கு கொடு சொல்லிட்டு கூட அவங்க கொடுத்துருவாங்களே தவிர கேட்க ஆன இப்பத்துல யாரு இப்ப இல்லையே காசு முத எடுத்து வச்சு நீ பொருளை எடுத்துட்டு போங்கற மாதிரிதா இருக்கு சூழ்நிலை
இப்பல்லா அந்த ஸ்கூலுக்கு வெளியில அந்த மாதிரல்லா இல்லங்குல்லா புல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூ வெளியில அந்த பேக் இட்லி மாரியு ஃபாஸ்புட்டுகடை மாதிரியு அந்த மாதிரதா போட்டு வச்சிருக்கா வெளிய புல்லா இப்ப என் பய வெளியே அப்படியே வந்தீங்கன்னு நினைச்சுக்கீங்களே அந்த ஒரு சும்மா ரோட்ல அப்படியே அவங்க ஒரு இது மாதிரி போட்டு அங்க பாத்தீங்கன்னா அந்த பிரௌனி விக்கிறத ஆகட்டு அப்புற அந்து சும்மா வாட்டர்மிலான அதெல்லாம் கட் பண்ணி போட்டு அந்த ஷேஷூ ஆகட்டும் அப்புறமா ஜூஸ் நார்மல் ஜூஸு அப்புறம் இந்த ரோஸ் மில்கு அந்த மாதிரி சும்மா சின்ன கடை அவங்க வீடல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்த அப்படி சும்மா ஸ்கூல் வெளியே அப்படி அப்படி் அப்டேட் ஆயிட்டாங்க அந்த மாரி சொல்றே அவங்க வந்து பஸ்ட்லா அந்த நெல்லிக்காய் மாங்காய் அந்த மாதிரி எல்லா வச்சிருப்பாங்க பாட்டிங்கல்லா இப்ப கொஞ்சம் இவங்க அப்டேட் வச்சன்னா இதெல்லா வச்சு விக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஆனா அப்ப அதுதா சிஸ்டர் உடம்புக்கு நல்லது ரெண்டு ரூப நாலும் ஒரு ரூப நாலு ஒரு பீஸ்னாலு வா இப்ப ஒரு நாளாவது அதது பாக்கலா ஆனா இப்பெல்லா தேன கூட அதெல்லா கிடைக்க மாட்டேங்குது
கண்டிப்பா கண்டிப்பா அதாங்க உண்மை
விக்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து எங்கேயோ ஒரு கடையில அதுல்லா அதிசீமா கடை ஆன அந்த கடைய தரவ வேற எந்த கடையிலுமே கிடைக்காத மாரிதா இப்ப ஆ மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே சாப்பாடுங்கறத கண்ணுக்கு கலர்ஃபுல்லாவு வாய்க்கு ருசியாவு கொண்டு வந்ததுனாலயே நெறைய இழந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க
ஆமாங்க அவ்வளவுதா நம்ம வந்து கண்ணுக்கு அழகா இருக்குன்னு பாத்துட்டு சாப்பிடுற எல்லாமே நம்ம உடலுக்கு இப்ப வந்து கெடுதிதா அப்டின்ற மாதிரி அது மாறிடுச்சுங்க ஃபஸ்ட்லா பாத்தீகன்னா நம்ம சிக்கன்னா சிக்கன்ல என்ன செஞ்சு தருவாங்க சிக்ஸ் சிக்ஸ்டீ ஃபைவ் செய்வாங்க கிரேவி செய்வாங்க குழம்பன்னு பாங்க இல்லனா பிரியாணி செய்வாங்க இப்ப பாருங்க தந்தூரின்றாங்க பாபிக்யூன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க அதுல வேற அவ்வளோ மொ அது அதா எல்லாத்தையு சொல்றே அப்டில்லா பண்ணிட்டு இதுல வேற நம்ம அந்த டைம்ல எல்லா கிசு கிஸ் சிக்ஸ்டி ஃபைவ்னா சிக்ஸ்டி ஃபைவ் தா எக்ஸ்ட்ரா என்ன தருவாங்க வெங்காயோ அது கூட எக்ஸ்ட்ராவா சேத் தருவாங்க அவ்ளோ தா இப்ப பாத்தீங்கன்ன பாருங்க அதுக்கு மைனேஸ் இருந்தாதா அந்த சிக்கனே உள்ள எறங்குது அப்படின்ற மாதிரி அதெல்லா மாத்திட்டாங்களா வேற என்ன என்ன பண்றது நம்மளு வெளிய போனா அது நம்மளுக்கே அந்த டேஸ்டே பிடிக்குது பிள்ளைங்களு அத தா கேக் குதுங்க அப்படின்ற வேணா நினைச்சாலுமே அது அவங்க அடம் புடிச்சி நிக்கு போது சரி சிக்குனு அப்படியாது அவங்க வாய்க்குள்ள எறங்குதே அப்டின்ற மாரி பா
சிஸ்டர் அது வந்து நமக்காக இல்ல நம்ம ஒரு பொதுவாவே நம்ம ஒரு ஹோட்டலுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களே திடீர்னு நம்ம எதார்த்தமாதா அடுத்தவங்க பிளேஸ்ஸ பாப் ஓ அந்த டெக்கரேஷன் அழகா இருக்கும் நம்ம அத சாப்புலானு அத பாத்தாலே நமக்கு தோன்ற மாரிதான இரு க்குமே ஒவ்வொரு இதுவுமே அத சாப்ட்டு முடிச்சுட்டாங்கனா கூட ஐயோ நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணிடும் ஆனா கரக்ட நம்ம ஆடர் பண்ணி நம்ம தாண்டி போறப்ப ஆ நம்ம யா அத ட்ரை பண்ண கூடாது
அ ஆமா ஒருவேள அது நல்லா இருக்குமோ அதான் அவங்க வாங்கி ருக்காங்களோ அப்ப நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வேற வந்துரும் அதுல
வாங்கி நம்ம அத அப்படியே வச்சுட்டு போனா அது மனசு கஷ்டமா இருக்காது ஆனா அத ட்ரையே பண்ணாம மனசுக் குள்ள ஒரு கேள்விக்குறியோட சுத்து பாத்தீங்களா அது அடுத்த நாள் அந்த கடைக்கு போய் சாப் ட்டு வாங்கி பாக்கணும் அளவுக்குதான் இருக்குமே
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதாங்க உண்ம அதுதான் இப்போ ஸ்கூலுக்கு முன்னாடி வி க்கிறவங்க கூட இந்த ப்ரௌனி அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இந்த ஜூஸோ இல்லன்னா இந்த அந்த ஜூஸ்லேயே அந்த அந்த வாட்டர்மில்லன் எல்லாம் போட்டு ஒரு கப்ல வச்சிருப்பாங்க அந்த மாரி வச்சிருந்தாங்க கூட அதை பாத்து பிள்ளைங்க கேட்ட ஆசைப்பட்டு கேட்டா கூட பரவால்ல இப்ப என் பையன் ஸ்கூல் பகுதிலல்லாம் பாத்தீங்கன்ன அந்த ப்ரௌணி அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க எல்லா பசங்களும் போய் அந்த பஸ்ட் அந்த பிரௌனிய அந் ஸ்வீட் டதா பஸ்ட் எடுப்பாங்க ரோஸ் மில்க் எடுப்பாங்க அதெல்லாம் தா எடுப்பங்க அங்க பாத் தீங்கன்னா அந்த ஃரூட் கட் பண்ணி அவுங்க வச்சிருப்பாங்க அத தொட கூட மாட்டாங்க யாருமே அந்த மாதிரி அத ஆயடு து அத அவங்களே கொஞ்சம் மாத்தி அவங்களுக்கு சேல் அது இப்டிதான் கவர்ச்சியா வச்சு விப்பாங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்டின்ற மாரி இருக்கு அந்த ஃபுட்டு வந்து பாத்தா அந்த கண் கவர்ச்சிலே போயிடுச்ச ஒடம்பு அதுலயே போயிடுச்சு எல்லாருக்கும் அப்டின்ற மாரி ஆயிச்சு
ஆமாங்க சிஸ்டர் நாமளும் சாப்பாட பத்தி பேசிட்டே க்கோம் மறுபடியும் பேசலாம் சிஸ்டர் சரிங்களா ம் நன்றிங்க சிஸ் டர் சந்தோஷம் சிஸ்டர் எனக்கும் சந்தோஷம்
நன்றி ந
ம் நன்றி சிஸ்டர்